தோழி
இங்க வீட்ல முறுக்குன்ற ஒன்னு சொல்லு சுடுவீங்களா தோழி
முறுக்கு எனக்கு செய் தெரியாது தோழி
உம் இல்ல பசங்க இருக்காங்கன்னு சொன்னீங்க அதனால நா கேக்குறே முறுக்கு சுட்
அ அதுதா எனக்கு எப்டி சுடனுன்னு தெரியாது தோழி அது நல்லா சுடமாட்டே தோழி
அது ஒண்ணு பெரிய விஷயொ இல்ல ஈஸி தானே
ஆஹ் சொல் சொல்றீங்களா நீங்க நா ட்ரை பண்ணி பாக்குறே
உம் நாச் சொல்லட்டுமா இப்ப பச்சரிசி மாவு வந்து அரச்சு வச்சுக்கோங்க வீட் ட்ல அரச்சு வச்சுக்குட்டு இப்ப ஒரு கப் பு பச் சரிசி மாவுக்கு ஆ அர கப்பு உளுந்து போட்டா போது உளுந் து எப்டி போடணும்னா ஒரு அர மண் நேரம் ஊற வச்சுட்டு குக்கர்ல நல்லா வேக வைக்கணு கொஞ்சொ தண்ணி எக்ஸ்ட்ரா வச்சு தீ இப்ப ஒரு டம்ளர் ஒரு டம்ப்ளர் அரிசி வச்சா நம்ப ரெண்டு டம்ளர் தண்ணி ஊத்துவோல சாப்பாடுல்லா வச்சா அது மாரி நீங்க றே கொஞ்சொ ரெண்டே கால் இப்ப அர டம்ளர் உளுந்து வச்சு ஒரு டம்ளர் தண்ணி ஊத்துவோ நீங்க ஒரு ஒன்னே கால் டம்ளர் தண்ணி வ ச்சீ கொஞ்ச நேரொ அத நல்ல கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறொ மூடி போட் டு ஒரு ரெண்டு விசில் வர வரைக்கு வேக விடுங்க நம்ம சாப்பாட்டுக்கலா மூணு விசில் வப் போ இதுக்கு ரெண்டு விசில் வச்சா போதும் அது நல்லா வெந்த உடனே அது ஓப்பன் பண்ணிட்டு அந்த குக்கர்லேயே பச்சரிசி மாவு கொஞ்ச கொஞ்சமா போட்டு அப்படியே களருங்க மத்து வச்சு கை வைக்காதீங்க சுட சுடவே களருங்க அந்த உளுந்து வந்து நல்லா கொழஞ்சிடும் கொழஞ்ச உடனே அந்த அப்டியே அப்டியே நம்ம நல்லா பெசஞ்ச உடனே நல்லா மாவா வந்துரு அப்டி எப்டி சொல்றது சப்பாத்திக்கு மாவு பெசஞ்ச அப்படி வரு அந்த மாரி வந்துரு பெசையும் போது கொஞ்ச உப்பு ஓமம் சீரகம் போட்டு கோங்க போட்டு நல்லா பெசஞ்சிட்டிங்கன்னா கொஞ்ச நேர கை பொருக்குறளவுக் கு வந்தோன லைட்டா கைல கொஞ்ச எண்ணெ தடவி அப்டியே மாவு பெசஞ்சு நல்லா உருட்டி வெச்சுக்கோங்க அவ்ளோதா எண்ணெய காய வச்சு முறுக் கு பிளியறதுல ஒவ்வொரு உருண்டையா போட்டு பிழிஞ்சு விட்டா முறுக்கு வந்துரபோது
சரிங்க தோழி நா ட்ரை பண்ற தோழி
செஞ்சு குடுங்க பசங்களுக் கு வீட்ல ஸ்நாக்ஸ்க்கு ஒ துவு வெளியிலந்து வாங்கி சாப்பறத
அதா வெளியில நா அதா இந்த முறுக்கு இது மாரி நா செய்ய மாட்டே அவுங்க வீட்ல அவுங்க அத்திங்க வந்தாங்கனா அவுங்க செஞ்சு எடுத்துட்டு வருவாங்க ஏனா எனக்கு செய்ய தெரியாதுன்றதுனால அவுங்க எடுத்துட் வருவாங்க அவுங்க வீட்லயே செஞ்சு
ஏ நம்ப செய்ய தெரியாதுன்னு இருக்கணு நம்மளு தெரிஞ்சுப்போ
ஆ சரிங்க தோழி நா செய்யற
செய்ங்க கண்டிப்பா செஞ்சு பாருங்க ஆமா வேக வெக்கணு தோழி ரெண்டு வி சில் வெச்சா போது உளுந்து நல்லா வெந்துரு அது நீங்க கைல பெசைலனாலு பரவால மிக்ஸில போட்டு ஒரு க்ரு ஒரு ஓட்டு ஓட்டிக்கிட்டிங்கனா கூட அது நல்லா அப்டியே கூலாயிடு நா வந்து மத்து போட்டு குக்கர்ல அப்டியே மாவுப்பெசைவே சூடோடவே அதுல மாவு போட்டு அப்டியே அந்த மத்துல கெளறுவ கெளறிட்டு அப்பிடியே உப்பு போட்டு ஓம சீரக போட்டுட்டு ஃபுல்லா நல்லா கெலறி விட்டுட்டு நல்லா சப்பாத்தி மாவு பசத்துக்
ஊற வெக்க வேண்டிதெலா தேவயில்லியா தோழி உளுந்த ஊற வெச்சு நம் ப்பா வேக வெக்கணுனா
அர மண்நேர ஊற வச்சுட்டு வேக வைக்கணு
ஆ சரிங்க தோழி
இப்டி பண்ணி பாருங்க முறுக்கு நல்லா சூப்பரா வரு சாஃப்டா நல்லா சில முறுக்லா கடுக்கடுன்னு இருக்கு கடையில சாப்ட்ருக்கீங்களா கடல மாவு போடுவாங்க ஒடச்சக்கல்ல போடுவாங்க ஒவ்வொரு முறுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட மாதிரி இருக்கு இந்த மாரி செஞ்சு பாருங்க உங்க பசங்களே கண்டிப்பா இன்னொரு வாட்டி சுட்டுக் குடுங்கன்னு கேப்பாங்க
நான் கண்டிப்பா செய்றேன் தோழி செஞ்சு பாக்கறேன் நான் குலோப்ஜாமு அப்புறம் வந்து வேற எதுவும் ஸ்வீட் ஐட்டம்னு பாத்தா குலோப்ஜாம் மட்டு தான் வேற எதுவுமே செய்ய மாட்டேன் பருப்பு எள்ளுருண்ட எல்லாமே கடைல வாங்குவேன் நாங்க எல்லாமே இது பண்ணுவோம் பண்டிகைன்னா க இந்து பண்டிகையும் கொண்டாடுவோம் முஸ்லிம் பண்டிகையும் கொண்டாடுவோம் எல்லா பண்டிகையும் ஏன்னா வந்து அவுங்க வந்து பசங்க பாத்து ஏங்கக் கூடாது அப்டின்ற மாரி எல்லாப் பண் இங்கயுமே கொண்டாடுவோம் கிறிஸ்மஸ் வந்தாலும் பிரியாணி செய்வோம் அதுக்கானது எடத்துல எததெல்லாம் தேவையோ அதெல்லாம் வாங்கினு வருவோம் எல்லாமே செய்வோ ஏன்னா அவனுங்க வந்து ஸ்கூல்ல வந்து சொல்லக்கூடாது இல்ல பஸ் பசங்க வந்து பசங்களோட பசங்க சொல்லுவாங்கல்ல இன்னைக்கு எங்க வீட்ல இத செஞ்சாங்க
உம்
பண்ணாங்க அப்டின்னு சொல்லுவாங்க சொல்லக் கூடாதுல்ல அப்ப இவுங்க இது பண்ணுவங்க அத அதனால எல்லாமே செய்வேன்
நாங்களும் எல்லா பண்டிகையும் கொண்டாடுவோம் ஆனா பொங்கலுக்கு எப்டி சொல்றது யார் குடுக்கறதோ வாங் வாங்க மாட்டோம் நாங்களே மொதல் பொங்கலுக்கு வந்து மெளகு பொங்கல் செஞ்சு சாப்டுவோ ரெண்டாவது பொங்கலுக்கு இனிப்பு பொங்கல் செஞ்சு சாப்டுவோ மூணாவது பொங்கலுக்கு வட என்ன தேவையோ அது செஞ்சு சாப்பிடுவோம் அந்த மாதிரி ஆனா யாருக்கு குடுத்தா எப்படி சொல்றது வாங்க மாட்டோம் நாங்க ஏச பக்க கும்பிடறதுனால யாரும் சாமி இது பண்ணிட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சாப்பிட மாட்டோம் எந்த பண்டி எங்கனாலும் அந்த பண்டிகைக்கு என்ன தேவையோ அதை வீட்டு
ம் ம் சரிங்க தோழி
அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவோம் இந்த பக்ரீத்து இந்த மாதிரி பண்டிகை வந்துச்சுன்னா கண்டிப்பா பிரியாணி ஆனா சிக்கன் பிரியாணி மட் சிக்கன் பிரியாணி செய்ய மாட்டேன் எறா பிரியாணி தான் செய்வேன்
ம் ம் ஏன்னா அன்னைக்கு கறிவில அதிகமா இருக்குமே அப்படியா
இல்ல நாங்க கவு அந்த சிக்கன் மட்டன் எல்லாம் சாப்பிட மாட்டோம்பா செஞ்சாலும் வேஸ்ட்டு தான் அந்த ஒரு கால் கிலோ வாங்கி ஸ்மெல்லுக்கு போட்டாலும் அந்த கால் கிலோ அந்த ஒரு பீஸ் கூட யாரோ சாப்பிட மாட்டாங்க
ஆ ஆ ஆ
த கொஞ்ச சாப்பிடுவாங்க குழம்புல சாப்பாட்டுல இதுலெலாம் போட்டால் சாப்பிட மாட்டாங்க அது நல்லா இருக்காது சக்க மாதிரி இருக்கும் டேஸ்ட் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டாங்க அதனால நான் அதில போட மாட்டேன் அது எறா பிரியாணி செஞ்சா அதை சாப்புட்டுவாங்க இல்லைன்னா பிரிஞ்சு மாதிரி புலாவு் மாதிரி அந்த மாதிரி ஏதாவது தாழிச்சுட்டு ஏறாத்தொக்கு அந்த மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுத்து
சரிங்க சொல்லு
ம் நீங்க செய்வீங்களா புலாவ் பிரியாணி இதெல்லாம்
ம் பிரியாணி எல்லாம் செய்வே தோழி நல்லா
டபரால செய்வீங்களா குக்
ஆ ரெண்டுத்துலயுமே செய்வேன் தோழி
எனக்கு பிரியாணி அவ்வளவா வரவே வரா வராது
நா பிரியாணி வந்து டபராலியே செய்வே வெளியே அடுப்பல வச்சி செய்வே அப்படி இல்ல ஆ அது கேஸ்சு கேஸ்லயே வந்து அந்த தம் போடாமையே செய்வே அது எப்படிதா கரெக்டா வரும்னு எனக்கு தெரியாது ஆனா தம் போடாமையே செய்வே தண்ணி கரெக்டா லெவலா இருக்கு அந்த அடிப்புல அந்த இது ஆ அ தோச கல்லு வச்சு அதுக்கப்ரோ அது ஹீட் பண்ணி அத தூக்கி அது மேல வச்சு அது மேல தண்ணி சுடுத்தண்ணி வெக்கோ அது மாரிலா இல்ல நார்மலா ஏ தம் போடாமயே கரெக்டா இதுவாயிடு
சரி சரி தோழி அதா செஞ்சு செஞ்சு நல்லா பழகியிருச்சு சு உம் இங்க கறினாலே வேணான்றாங்க அப்றோ எங்கந்த நா பிரியாணி செய்யறது அதனால நா பிரியாணி அவ்ளவா செய்ய மாட்டே ஆனாலு சிக்கன் அது சக்க மாரி இருக்கு வேணா அப்படின்னு தா சொல்லுவாங்கப்பா வாங்கிட்டு வந்தா தானே அது வாங்கிட்டு வந்தா இது நம்ம செய்யறதுக்கு இப்ப எங்களால இவனும் இருக்கா குழந்தையு
உம் சரிங்க தோழி அவ பிடிக்கல அவங்க சாப்படுறதுக்குதா செய்யறத அவங்க பிடிக்கலன்றாங்க நம்ம என்ன பண்றத விடுங்க அதுக்கு மொதல்லையே அது கூட வார்த்த கூட இப்போ வந்து அந்த சாப்பாட்டுலயே வச்சுறலா தோழி ஹலோ ஹலோ கேக்குதுங்களா ஹலோ தோழி ஹலோ ஹலோ தோழி கேக்குதுங்களா ஹலோ ச்சு ஹலோ ஆ ஹலோ